அ நலமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ந மதியா சமைச்சு சமையல் பண்ணிட்டுருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானு இப்பதா சமையல் பண்ண மதிய சமையலா என்ன சமையல் பண்ணிருக்கிங்க
இப்ப இன்னைக்கு என்னா சாம்பார் பாகற்க்காய் வறுவல் அவ்வளோதான்
ஓ சரி மதிய நேரங்கல்லா பெரும்பாலு சைவ தானா நீங்க
ஆமா வார இறுதியில மட்டுதா அசைவ உணவு சமைப்போ
ஓ சரிங்க சாம்பார் பாகைக்காய் பாவற்காய் வந்து நமக்கு பெரும்பாலு ஒடம்புக்கு நல்லது தான அது அவ்வபோது எடுத்துப்பிங்ளோ உணவுல
ஆமா பாகக்காய் வந்து ஆ ஓ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ நாங்க உணவுல கண்டிப்பா சேத்துப்போ
ஆ பாகற்காய் வருவல் எப்படி செய்வீங்க
பாகக்காய கழுவி சுத்தம் செய் சுத்தம் பண்ணி வச்சுட்டு ஆ நம்மளுக்கு தேவையான வடிவத்துல நறுக்கி அத உப்பு தக்காளி பழம் இதெல்லா போட்டு பெசஞ்சி ஊற வச்சிருவோ ஒரு அர மண் நேரத்துக்கு
ஓ
அதற்கு பிறகு நார்மலா எப்பயுமே நம்ம பொரியல் செய்ய செய்யற மாரி வெங்காயம் வதக்கிட்டு கொஞ்சமா பெருஞ்சீரகம் நுனிக்கி போட்டு நாங்க செய்வோ கொஞ்ச தண்ணி எல்லா ஊத்த மாட்டோ அந்த தண்ணி பெசஞ்சி வைக்கிறப்ப தண்ணி விடும் பாக காயே அந்த தண்ணியிலயே அத வேக வச்சிருவோ
ஓ அது அப்டி செய்யும் போது அந்த கசப்பு சுவை குறையுமா இல்ல அது அதிகமா தா இருக்குமா
கசப்பு சுவை குறையும் உங்களுக்கு ரொம்ப குறையணு அப்டின்னா ஒரு இரண்டு மூன்று தக்காளி பழங்கள நீங்க சேத்துக்கிட்டீங்க அப்டின்னாலு அந்த கசப்பு சுவை வந்து இருக்காது நல்லா டே அ சுவையா இருக்கும்
ஓ சரி நாங்க பாகற்காய பொருத்த அளவுல வேற மாதிரி செய்வோ அதனால கேட்டே
அப்டியா நீங்க என்ன மாரி செய்வீங்க சொல்லுங்க
நாங்க பாகற்காயங்கும் போது அத தண்ணில அலசிட்டு அதுக்கப்புறமா அதல உள்ள விதைகள நீக்கிட்டு பாகற் காய வடு வட்ட வடிவத்துல நம்ம அ அறிஞ்சு உப்பு போட்டு பெசஞ்சு வச்சுருவோ அது ஒரு பத்து நிமிடம்கிட்ட வைக்கம் போது அந்த தண்ணி விடும்னு சொன்னீங்கல்ல அந்த மாதிரியே உப்பு தண்ணி உப்பு சேர்த்து வைக்கும் போது தண்ணீர் விடு அத பிழிஞ்சு வச்சுப்போ உப்பு த அந்த தண்ணி எல்லா பாகற்க்காயில உள்ள தண்ணி கையாலயே புழியும் போது ஓரளவுக்கு தண்ணீர் வடியும்ல
உம்
அந்த மாதிரி தண்ணிய வடிச்சதுக்கப்பறோ நம்ம எப்பொழுதும் செய்யற மாதிரி ஆ வாணலில எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிளை இதெல்லா வதக்குனதுக்கு அப்புறோ அந்த பாகற்காயில உள்ள தண்ணி போற அளவுக்கு கையால பிழிஞ்சுட்டு அதுக்கப்புற அந்த எண்ணெய்லயே வ வறுத்துருவோ அதன் மேல சிறிதளவு கரம் மசாலா மஞ்சள் தூள் காரமுத்துக்கான தனி மிளகாத்தூள்ல்லா போட்டு நாங்க அந்த எண்ணெயிலயே ஒரு சிப்ஸ் மாதிரி பொறிச்சு சாப்புடுவோ அப்டி சாப்டும் போது அதுல உள்ள கசப்பு சுவை வந்து கொஞ்ச குறைவாவே இருக்கும்
அதுவும் நல்ல ம முறைதா அடுத்த முறை நானும் அத ஆ முயற்சி பண்ணி பாக்குற
ஓ சரி அடுத்ததா சாம்பார் சொன்னீங்கல்ல சாம்பார்ன்னு சொன்னீங்கல்ல சாம்பார்ல வந்துட்டு நீங்க எந்த மாதிரி வைப்பீங்க வீட்டுல
நாங்க எப்பயு குக்கர்ல வேக வைக்க மாட்டோ ஆ எப்பயுமே தனியாதா வேக வைப்போ இப்ப நிறைய பேரு வந்து சீக்கிரமா சமைக்கணு அப்டிங்கறதுனால ஆ குக்கர்ல வேக வைக்கிறாங்க அது வந்து நாங்க செய்ய மாட்டோ அந்த முறைய பருப்ப வந்து வெறுமனை அடுப்புல ஆ வேக வச்சுதா நாங்க செய்வோ உங்க வீட்டுல எப்டி செய்வீங்க
என்ன பொறுத்தளவுல என்னன்னா எனக்கு அ அவசரமா செய்யணு அப்டிங்கறதுனால மறுபடியு பருப்பு வேக வைக்கும் போது அது நீண்ட நேரம் எடுக்கும்ல நா குக்கர்ல வந்து பருப்புக்குன்னு தனியா ஒரு குக்கர் வச்சிருக்கேன் மற்ற ஏன்னா அசைவம்ல்லா சமைக்கிற குக் குக்கர்லயே நம்ம பருப்ப வேக வச்சம்னா அது அந்த சாம்பாருக்கான மணம் போயி்டுது அதனால பருப்புக்குன்னு ஒரு குக்கர் இருக்கு அதுல என்ன பண்ணிரது பருப்பு வேக வைக்கும் போது பெரும்பாலு சாம்பார்னா நாங்க உருளைக்கிழங்கு வருவலும் ஒரு திட்டமிட்டறோ அதனாலப் என்ன பண்றது உருளக்கிழ பருப்பு வேக வைக்கிற தண்ணீலே உருளக்கிழங்கையு கழுவிட்டு ரெண்டையு போட்டு குக்கர்ல வேக வச்சுடுவோ அப்டி செய்யும் போது அந்த பருப்பு வெந்துடு உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும் அத எடுத்து நாங்க சாம்பார் வப்போ பெரும்பாலு சாம்பார் வைக்க போது அந்த பருப்பு வேக வைத்த தண்ணீர் இருக்கும்ல அத சிறிதளவு வடிகட்டி வச்சுட்டு அந்த பருப்பு தண்ணில ரச வைக்கும் போது அந்த ரசம் ஒரு நல்ல ஒரு சுவையா இருக்கு அதனால பரு சாம்பார்ன்னு வச்சுட்டோம்னா அதோட தொடர்ச்சியா அப்டியே உருளக்கிழங்கு வறுவல் பருப்பு ரசம் இந்த மாதிரி செஞ்சுர்றது
ஆம்மா இது அப்ப சாம்பார் வைக்கிறப்ப எங்க வீட்ல பெரும்பாலு ரசம்லா சேத்து வைக்க மாட்டோ ஏதாவது பண்டிகை நாட்கள்ல மட்டுதா ரசோ இது மாரி சேத்து வப்போ அ குடும்பத்துல வந்து அதிகமான நபர்கள் இருந்தாங்கனா இந்த நெறையா ஆ சமையல் உணவுகள் செய்யறப்ப அது வந்து சீக்கிரோ எல்லாரு சாப்ட்டு சரி பண்ணிடுவாங்க காலியாயிடு இப்ப நம்ம ஒரு ரெண்டு பேர் தா பெரியவுங்க ரெண்டு பேர் சின்னவங்க அப்டிங்கறப்ப ரொம்ப கொஞ்சோ மிச்சப்பட்டுடுமோனு பயந்துகிட்டு நாங்க ஏதாவது ஒண்ணுதா செய்வோ சாம்பார் ச்சம்னா சாம்பார் அப்றோ ஒரு பொரியல் அதோட நிறுத்திப்போ மோரு வச்சுப்போ ரச அதிகமா வக்க மாட்டோ
ஓ சரி வேறு சைவத்துல எந்த மாரி வத்தல் குழம்பு எந்த மாதிரி வப்பீங்க
வத்தல் குழம்பு வந்து எப்டின்னா நாங்க புளி ஊற வச்சுக்கிட்டு ஆ பூண்டு நெறையா உரிச்சு வச்சுப்போ பூண்டு உரிச்சு வச்சுருவோ அப்பற வத்தல் குழம்பு அப்டிங்கறப்ப மெயின் ஐட்டமே பாத்தீங்ன்னா மாங்கா வத்தல் க த்திரி வத்தல் அ கொத்தவரங்கா வத்தல் இதெல்லாமே அதா மெய்னா உள்ளது முக்கியமான பொருள்னா அதுதா இது எல்லாத்தையு என்ன பண்ணுவோ அப்டின்னா
வத்தல் குழம்ப பொருத்தளவுல சுண்டைக்காயி வத்தலு மனத்து தக்காளி வத்தலு சிறிதளவு கலந்தோம்னாலுமே அது கொழம்புக்கான அந்த அரோமா அந்த மனம் அதிகமா இருக்குல்ல
கண்டிப்பா ஆனா வந்து அந்த மனத்து தக்காளி வத்தல் சுண்டைக்கா வத்தல் வந்து நம்ம வீட் வீட்டு பக்குவத்துல நம்ம செஞ்சு வச்சிருந்தோ அப்டின்னா அதோட சுவை ம்ம தனியா இருக்கோ கடைகள்ல பாக்கெட்ல உள்ள வத்தல்கள் நம்ம வாங்குறப்ப அத் இது வந்து ஒரு நல்லா இருக்க மாட்டுது நா நெறைய தடவ முயற்சி பண்ணி பாத்துட்ட
ஓ சரி சரி இப்ப வத்தல் குழம்பு நா எப்டி வைப் பண்ணு அந்த செய்முறை சொல்லவா அதுல ஏதேனு மாற்றங்கள் செய்யணுனா நீங்க இடையிடையே சொல்லுங்க
ஆ சொல்லுங்க நா சொல்ற
வத்தல் குழம்புங்கும் போது நா என்ன பண்ணுவனா வானலில வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதுல சிறிதளவு கடுகு போட்டு அந்த கடுகு பொரிஞ்சதுக்கு அப்பறோ வெந்தயம் நான்கு ஐந்து வெந்தயம் குறைந்த அளவுல வெந்தயமு போட்டுப்ப சிறிது ஒரு ஜீரகம் வெந்தயம் ரெண்டுமே எண்ணெய போடுற அளவுக்கு குறைந்த அளவுல ரெண்டும் போட் அது பொரிஞ்சதுக்கு அப்புறோ அதிக அளவுல பூண்டு உரிச்சு வச்சிருந்து பூண்ட அதுல போட்ருவ பூண்டு இல சிவப்பு நிறத்துக்கு நல்ல பொன்னிறமா வரம்போது அதுல வந்து சிறிதளவு பெருங்காயம் பெருங்காயம்ங்றது ரொம்ப சிறிய அளவு ஏனா அந்த மனத்துக்காக மட்டு கொஞ்சமா பெருங்காயம் போட்டுட்டு இத அனைத் திய்மே வந்து அந்த எண்ணெயில பொரிச்சதுக்கப்றமா வத்தல மேல போட்டு வத்தலும் ஓரளவுக்கு அந்த மொறு மொறுன்னு வர்ற மாதிரி வருல்ல அந்த மாரி நேரத்துல புளி ஏற்கனவே நம்ம கரச்சி வச்சிருப்போமுல அந்த புளித்தண்ணில கொழம்புக்கு தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் போட்டு அந்த வ கரைசல் கார கரைசல் இருக்கும்ல அத ஊற்றி அந்த குழம்ப கொதிக்க வைப்போ அதுலயே வந்து சிறிதளவு நம்ம தனியான்னு சொல்லுவாங்கல்ல மல்லித்தூள் அத நம்ம இந்த பூண்டெல்லா வதங்கினதுக்கு அப்றோ கடசியா சிறிதளவு தனியா தூள் மேல தூவி வதக்கனும்னா இன்னமே அந்த வத்தல் குழம்பு பாத்தீங்கன்னா நம்ப ஹோட்டல்ல எல்லா வைக்கம் போது இல்ல கல்யாண வீட்ல எல்லா வைக்க போது ஒரு மனம் வரும்ல அந்த மாதிரி மனம் கிடைக்கு இதெல்லா சேர்ந்து பொரிஞ்சதுக்கு அப்றோ லாஸ்ட்டா அந்த குழம்பு கரைசலை அதுல ஊத்தி கொதிக்க வச்சுடுவோ தேவைப்பட்டால் நாங்க சில நேரங்கள்ல முருங்கைக்காய் கிடைச்சதுன்னா அதுல போடுறது இதுதா நா வக்கிற வத்தல் குழம்பு அ சிறிது சுவைக்காக ரொம்ப சிறிய அளவுல வெள்ள துண்டு அதுல கலந்துப்போ ம் நீங்க எப்டி வப்பீங்க
நாங்களு இதே மாதிரிதா வைப்போ ஆனா நாங்க கடுகு ஜீரகம் இதெல்லா வந்து தாலிப்புக்கு பயன்படுத்த மாட்டோ ஆ வெறு வெந்தயோ ஆ வெந்தயனம்ன்னா அ பொரிஞ்சு வந்ததுக்கு அப்றோ பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டுட்டு அது கூடவே கத்திரிக்காவத்தலையு போட்டு நல்லா வதக்கிடுவோ வதக்கிட்டு புளி கரைசல் அ உப்பு மிள மெளகாத்தூள் போட்டு ஊத்திடுவோ மாங்கா வத்தலு கொத்தர வத்தலு வெந்நீர்ல அதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நிம்ஷொ வந்து வெந்நீர்ல ஊற வச்சு வச்சிருப்போ அத எடுத்து போட்ருவோ ஆ நீங்க சொல்ற மாரி சுவைக்காக பூண்டு கொஞ்சோ மிளகு தட்டி போடுவோம் அதாவது குழம்பு ஃபர்ஸ்ட் ஒரு கொதி வரப்ப போடுவோம் இன்னு சொல்ல போனா அ கொஞ்சொ தேங்காயு மெளகு அரச்சி சேத்தோ அப்டின்னா கொஞ்சோ நல்லா ஒரு நம் இருக்கும் நீங்க சொல்ற மாரியே வெள்ளமு சேர்க்கலா அதுவு ஒரு நல்ல ஒரு சுவைய கொடுக்கு ஆ இன்னொரு ஒரு வகைல பாத்திங்கன்னா இந்த கல்யாண வீட்ல வர வத்த கொழம்பு டேஸ்ட் வரதுக்கு க்கு அவுங்க என்ன செய்வாங்கன்னா பட்ட மெளகாவு சின்ன வெங்காயமு சேத்துப்பாங்க அது நீங்க பாத்திருக்கீங்களா அந்த சாப்பாட்டுலயே கெடக்கு அந்த கொழம்பு சாதோ போட்டு நம்ம ச வத் வத்த கொழம்ப அவுங்க பரிமாறு போதே பட்ட மொளகா நீங்க கவுனிச்சிருக்கீங்களா
அ நா கவனிச்சுருக்கே நானு பல முறை அந்த சுவைக்கு வரணுங்குறதுகாகதா விதவிதமா முயற்சி பண்ணிட்டே இருக்கே நீங்க சொன்னதயு நா இந்த டைம் வந்து முயற்சி பண்றே கண்டிப்பா
ஆமா ஆ அது வந்து ந என்ன ச எனக்கு தெருஞ்ச வரைக்கு அந்த புளி க்கரைச்சல என்ன பண்றாங்க அப்டின்னா மொத நாள் நைட்டே ஊற வச்சு கரச்சி வச்சுறாங்களா அது வந்து த ஒரு அ நொதித்தல் மாதிரி ஒரு நாள் புளிக்க வைக்குறாங்க புளிய க கரச்சு வச்சு ஒரு நாள் வந்து அந்த ஆ மறுநாள் கா மதியானோ நம்ம வத்த குழம்பு வைக்கிறதுக்கு அவுங்க என்ன பண்றாங்கன்னா மொத நாள் மதியமே புளிய கரச்சி அ விடிய காலையிலேயே வத்த குழம்ப வச்சு வச்சறாங்களா ரொம்ப நேரோ வரைக்கு இருக்கட்டு அப்டிங்கிற மாதிரி அது நா கேள்விப்பட்டாது ஒரு சமையல்காரர் வந்து எனக்கு குடுத்த டிப்ஸ் அது
ஓ நீங்க சொல்றது சரிதா வத்தல் குழம்பு மீன் குழம்பு இதெல்லா பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அது இப்ப நம்ம வ வச்ச உடனே சுட சுட சாப்புட்றத விட மறுநாள் அத சுட வச்சு சாப்புடம் போது ஒரு தனி சுவை நம்ம வீட்லயே பெரும்பாலு அப்டிதானே சுவை மாறுந்தானே இன்னிக்கு வச்ச மீன் கொழம்பு வத்தல் கொழம்பு இன்னிக்கு சாப்பிடுறத விட மறுநாளுங்கு போது தனி சுவையா இருக்கு அதுதா இந்த கல்யாண வீட்டு செய்முறைகள்லயையு செய்றாங்களோ
ஆமா அதேதா செய்றாங்க அ இன்னு நாங்க எங்க வீட்ல எப்டின்னா வத்தல் குழம்ப வந்து நாங்க தோச இட்லி கி கூட அ சட்னி மாரி வச்சி நாங்க சாப்டுவோ வத்த கொழம்பு மீந்துட்டு அப்டினா அன்னைக்கி கண்டிப்பா தோசையோ இட்லி இட்லியோ இட்லிக்கி எங்களுக்கு தொட்டுக்கறதுக்கு வத்த கொழம்பு தா எங்க வீட்ல இருக்கு
வு சரி நிச்சயமா நீங்க சொன்ன இப்ப இந்த வறுவல் வகைகள் வத்தல் கொழம்பு இதல்லா நா வேற மார்தாமா நீங்க சொன்ன மாத் ரி நா முயற்சி பண்ணி பாக்குற உங்களோட கலந்துரையாடுனதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி
ரொம்ப மகிழ்ச்சி நன்றி தோழி